ஹலோ ஆம் ப்ரோ அ கேக்குது கேக்குது
சேரி செரிங் ப்ரோ அப்போல லஞ்ச்லா ப்ரோ சாப்டீங்களா இனிமேல்தானா
இல்ல இன்மேதானா
ம் சேரி சேரிங் ப்ரோ தம்பிலா என்ன ப்ரோ பண்றாங்க
அவேங்கலா ஒருத்தே டிப்ளமோ
செரிங் ப்ரோ
அவே டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் எடுத்துருக்கா
சேர் சேரிங் ப்ரோ
அதுக்கப்றோ ஒன்னோருத்தே இப்ப லெவன்த்து படிச்சிட்ருக்கா
பரவால்ல பரவாலங்க ப்ரோ அவுங்களுக்கு இன்னக்கி லீவாங் ப்ரோ இல்ல காலேஜா
அவங்களுக்கு லீவுதா எல்லாருமே நாங்க எல்லாருமே இங்க எப்டியு வீட்லருந்து இங்க படிக்க மாட்டோ எல்லாருமே ஹாஸ்டல் லாங்
சேர் சேரிங் ப்ரோ
ஹாஸ்டல்ல தங்கிதா படிப் ஹாஸ்ட்டல இங்க தங்கிதா படிப்பே ப்ரோ
ஓகே ஓகே கண்டிப்பா நீங்க மட்டு இங்க வீட்டுக்கு போயிட்டு வன்ட்ருக்கீங்களா இல்ல
இல்லல்ல நா வந்து லீவு இப்ப
ஓ லீவுனால இப்பே வீட்டுக்கு வண்டீங்களா
வீட்டுக்கு வந்துட்டே ப்ரோ ஆமா ப்ரோ இதுல எதும் பொறுத்தவர நா வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரோ
சேரி செரிங்க ப்ரோ
தெரியுனாங்க நீங்க அண்ணா யுனிவர்சிட்டியா அட்டானாமஸானு தெரியு நீங்க என்னா என்ன இதுல இருந்தீங்க
நா அண்ணா அண்ணா யுனிவர்சிட்டி தா ப்ரோ
அண்ணா யுனிவர்சிட்டில எவ்ளோ நாள் லீவ் குடுப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியாதா ப்ரோ பத்தே பத்து நாளு தா குடுப்பாங்க இல்லனா அஞ்சு நாளைங்
அம்டாகிராம் ப்ரோ கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ ம் சேரி சேரிங்க ப்ரோ
அவங்க டைமதா பாப்பாங்க நம்ம மனசெல்லா பாக்க மாட்டங்க ப்ரோ
உண்ம தா ப்ரோ எல்லாரு அப்டித்தானே
கரெக்டு தா ப்ரோ
ம் சேரி
அவங்களுக்கு பணோ வந்துட்ருக்கு எக்ஸாம் பீஸு அப்டிங்கற மாரி எல்லாமே அவுங்களுக்கு தேவ பணோ அவுங்ளுக் தேவ ஆள்கள் ஆமா
பேருக்கு ஒரு பீஸு அதுக்கு ஒரு பீஸு இதுக்கொன்னு பீஸ் மட்டுந்தா வாங்குறாங்களே தவிர நம்மள யாரு பாக் மாட்டேங்குறாங்க ப்ரோ உண்ம உண்மதா ஆமா ப்ரோ ம் சேரி சேர்
ம்
ம் உங்க காலேஜுல ப்ரோ புரோகுராம்லா வப்பாங்களா இல்ல
புரோகுராம்லா வப்பாங்க ப்ரோ அது எல்லாமே எப்டின்னா ஒரு சின்ன புரோகுராமு நடந்தாலு ப்ரோ அத வந்து பெருஸ் ஸா நடந்தி நடத்துன மாரி காம்ச்சுக்குருவாங்க வெளிய
ஓ சேரி சேரிங் ப்ரோ
அப்னாதான அடுத்த நியூ அட்மிஷன்ஸு எல்லாருமே வரம்போது பாத்து என்னாடா இப்புடிலா இருக்கா இப்புல்லா நடக் குமா அப்டிங்கற மாதிரி அவுங்கள கன் பியூஸ் பண்றதுக்காண்டி அப்டி பண்ணுவாங்க
பண்றாங்க சேரி சேரிங் ப்ரோ
நடந்தாலு சிம்முலா வச்சு முடிச்சுறாங்க ப்ரோ
சேர் சேரிங் ப்ரோ உங்ளுக்குளா யூனிஃபாமா ப்ரோ இல்ல அங்க கலர் டிரெஸ்தானா
கலர் டிரெஸ்தா ஆமா ப்ரோ
சேரி சேரிங் ப்ரோ
அண்ணா யுனிவர்சிட்டி பொறுத்தவர எங்ளுக் கலர்தா கவுர்மெண் காலே ஜிக்குதா யூனிஃபாம் அந்த மாரி குடுத்தாங்கன் நெனைக்கிற
சேரி சேரிங் ப்ரோ எங்களுக்குலா பாத்தீங்கனா மூணு நாள் யூனிஃபாமு மூணு நாள் கலர் டிரெஸு ப்ரோ
அப்புடியா ப்ரோ எந்த ஊர்ல ப்ரோ படிச்சீங்க நீங்க
நான் பொள்ளாச்சி ப்ரோ பொள்ளாச்சி பி ஏ காலேஜின்னு
ஒகே ப்ரோ ஒகே ப்ரோ அங்க உள்ளா எப்டி ப்ரோ ஃபீஸ் ஸ்டக்சர்ஸு
இங்க எல்லா பாத்தீங்கனா செமஸ்டர்க்கு ஃபாட்டிலர்ந்து ஃபாட்டிதான் ப்ரோ
ம்
உங்களுக்குலா ப்ரோ
சவன் தௌசண்
ஓ சேரி சேரிங்க ப்ரோ இங்கெல்லா ரேட்டு் கொஞ்சோ அதிகமாதான் ப்ரோ போய்ட்ருக்கு
இன்னிக்கி எவுளோன் தெரில
ம் சேரி சேரி இங்க புரோக்ராம்லா வப்பாங்க ப்ரோ பெரிய அ புரோகுராம்னாலே பாத்தீங்கனா அந்த எதாவ்து ஹீரோயின் ஹீரோயன்ஸு காமெடிய காமெடியன்ஸு
ஆ ஆ ஆ
அந்த மாரி பெரிய பெரிய ஆளுகள கூட்டிட்டு வந்துதா இங்க புரோக்ராம் பண்ணுவாங்க
ப்ரோ அது உங்கள்லனா அப்டிங்கிற மாரி ஒரு வாய்ப்புலா கெடைச்சிருக்குல ப்ரோ எங்களுக்கு அப்
அததான் ப்ரோ ஓ சேர் செரிங்க ப்ரோ
நீங்க அண்ணா இன்ஸ்டாகிராம் வேணா செக் பண்ணி வேணா பாருங்க ப்ரோ என்
சேர் சே சேர் செரிங்க ப்ரோ
காலேஜு கேட்டீங்னா அவுளோதா
ம் ம் செரி செரிங்க ப்ரோ பரவால்ல
எதயோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஏதோ போறோ ஆமா காலேஜ் ஏதோ வாறோம் போறோம் அவ்ளோதா
அதா செரி செரி மத்தபடி என்ஜாய்மெண்ட்லா எதுவுமே இல்லய ப்ரோ அங்க
என்ஜாய்மெண்ட்ங்கற மாரி ஒண்ணுேமே இல்ல ப்ரோ என் லைஃப்ல என்ஜாய் பண்ற மாரி ஒன்ன ஒன்னுமே நடந்த மாரி தெர்ல அவ்வளவுதா
செரி செரி ஆமா
அங்கதான் ஸ்கூல் படிக்கும் போதே சொன்னாங்க காலேஜ் லைஃப் ப்ப என்ஜாய் பண்லாம் ஆ அங்க போயி்ட்டு இப்டி இருக்கலாம் அப்டி இருக்கலாம் இப்டி சுத்தலாம் அப்டிங்கலாம் அப்டிங்களாம் அப்டின்னு சொல்லிட்டுருந்தாங்க
அதாதா எங்ககிட்டயு அப்டிதா சொன்னாங்களே நீங்க இங்க மட்டும் தானா கஷ்டப்படுறீங்க படிக்கற வர படிச்சுட்டு நல்ல மார்க் வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா காலேஜ் எல்லா உங்க இஷ்டம்தா காலேஜ் கட்டடிச்சாலும் உங்கள யாரும் கேக்க மாட்டங்க நீங்க என்ன பண்ணாலும் கேக்க மாட்டங்க என்னங்க நீங்க பாட்டுக்கு ஜாலியா போகுதுல்ல அப்டின்னானுங்க எங்க ப்ரோ ஜாலியா போச்சு அங்கியும் கொஞ்ச கஷ்டம்தா எக்ஸாம் டைம்லில்லாம்
ஆமா ப்ரோ
அதயும் முடிச்சு வெளிய வந்து அதோட கஸ்டமா இருக்கு ப்ரோ அந்த மீசய முருக்கு படம் பாத்தீங்கல்ல
ஆமா ப்ரோ
அதுல இவங்க ஆதியும் ஃப்ரெண்டும் வேல தேடி போறப்ப பாத்தீங்கன்னா ஒரு சீனியர் வந்து சொல்வார்ல்ல ஏய் படிக்கற வரைக்கும் தாண்டா நம்ம ஜாலியா இருக்க முடியு வெளிய வந்துட்டா இப்டித்தா அப்டின்னு சொ வேல பாக்குறது ஒண்ணு படிச்சது ஒண்ணா இருக்கும்
ஆமாம் ப்ரோ கரெக்டு தா ப்ரோ
ஆ தெரியும்னாலே அதான் ப்ரோ உங்களுக்கு ஃபாரின் போறக்குலாம் ஐடியா இல்லயா ப்ரோ
ப்ரோ எனக்கு எ எந்த எடத்துல ஒர்க் கொடுத்தாலும் எனக் பண்றது எனக்கு ஆச தா
பேசிடுங்க
எந்த எடத்துக்கு போனாலும் எனக்கு பிரச்சன கெடையது நான் தங்கி இருந்தே எனக்கு வேல பா ஏன்னா தங்கிரு இருந்தே சின்ன வயசு வீட்லந்தே இருந்துட்டேன் எப்டின்னா ஒரு ஆறாம் படிக் ஆறாப்ல இருந்து இப்ப காலேஜ் படிக்கற வர ஹாஸ்டல தங்கி இருந்து படிக்கற மாரி பழகிட்டேன்
அதாதான் ப்ரோ உங்களுக்கு வந்து பழக்கம் இருக்கறனால இப்ப நீங்க வெ அதர் டிஸ்ட்ரிக் போனாலும் செரி போனாலுமே உங்களுக்கு பழகிரும் நனைக்கறேன்
ஆமா எனக்கு எங்க போனாலும் என் பிரச்சன கெடையாது எனக்கு தேவ ஏதாவ ஒரு வேல ஆ
ஃபுட் எல்லாம் உங்களுக்கு செட்ட ஆயிட்தா ஹாஸ்டல் ஃபுட்டலாம்
ஃபுட்டலாம் அப்டியே செட் ஆயிட்டு எப்டின்னா நாங்க குடுக்கற அமௌண்ட்டுக்கு இந்த ஏத்தப்பல அங்க சாப்பாடு வரும் அவ்ளதா நாங்க வந்து எப்டின்னா இந்த கவுர்மெண்ட் ஹாஸ்டல்ல கவுர்மெண்ட் இதுல இந்த மாரி உக்காந்து என்ன சாப்லாம் அங்க மாரில்லாம் கடையாது இவங்க உள்ளே காலேஜக்கு உள்ளே அவங்க உள்ளே ஹாஸ்டல் வச்சுருக்காங்க நாங்க வந்து எழுதுவதாயிரம் ரூபாய் வந்து வருஷசத்துக்கு கட்றேன்
சேரி சேரிங்கா ப்ரோ
எழுவதாயிர ரூபானா ஒரு வருஷத்து கட்றேன்னா அதுல உள்ள ஹாஸ்டல் பீஸு ஹாஸ்டல்லு ஃபேனு ரூமு அந்த மாரி ஸ்டடி தங்குற எடோ அந்த மாரி எல்லாமே இருக்கு அது மாரி மூனு டைம் மூனு நேரோ சாப்பாடு ஸ்டடி ம்
சேரி சேரி உங்க பரவாயில்லாங்க ஒகே ஒகே ஏ நீங்க பேசமா பீஸ்சு ஐ டி சைட்ல்ல எதாவது ட்ரை பண்ணாம்ள ப்ரோ
ஐ டி சைடா
ஆமா ப்ரோ ஏனா ஐ டியே இப்ப
என்ன ப்ரோ ரொம்பையு
ஆமா ப்ரோ புரோக்ராமு இருக்கு அத கொஞ்ச நீங்க டிசைன்னு அந்த மாரி ஏதோ நீங்க அடிஷ்னலா பண்ணும் போது இதயு இப்டி கத்துக்கிட்டீங்னா நீங்க உள்ள போகலா இன்ட்ரெஸ்ட்டடு இருந்தா ஏன்னா பேக்கேஜன்னு பாக்கும்போது அதுல அதிகமா வரும்ல
ஆமா ப்ரோ
ஆமா அது அதுல கூட நீங்க ட்ரை பண்ணி இருக்கலா ஆ ஆ ப்ரோக்ராமு இருக்கு இப்போ அதுல இருந்தாலு என்ன இப்போ பியூச்சர்ல எல்லாமே ஏ ஐ வர்றதுனால அது வேற பயமா இருக்கு
ஆமா ப்ரோ ரெம்ப ஏ ஐ ஏ ஐ டெக்னாலஜி ரெம்போ
ஆமா ப்ரோ இப்ப நீங்க வர வர பாத்தீங்கனா ஏ ஐ ல அதிகமா உள்ள டெக்னாலஜி வய்சா உள்ள கொண்டு வந்துட்டாங்க அப்டினா ஐ டி பீட்ல இங்க மேலல ஒர்க் பண்றவங்கள தா வெளியே வெளிய எடுத்துடுவாங்கனு தா நெனக்குறே ப்ரோ
ஆமாம் ப்ரோ
ஃபாரின்ல அந்த மாரிதா போயிட்டு இருக்குது ஆ ஒரு ஒரே டைம்ல பாத்தீங்கனா ஒரு கம்பெனில ஐநூறு பேத்தா வெளிய எடுத்துருக்காங்க ஏன்னா ஏ ஐ ரோபோட் வச்சு நாங்க ஒர்க் பண்ணிக்குறோ எங்களுக்கு தேவ கெடயாது ஆ மேல உள்ள ஒர்க் பண்ணறவங்க வேணா அப்டின்ட்டு ரோபோட் வச்சு தா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ ஆமா ஆமா ப்ரோ
காலங்கள் மாறிட்டு ப்ரோ
கண்டிப்பா ப்ரோ நீ பிசினஸ் பண்றவாங்க விவசாயம் பண்றவாங்க மட்டுதா பண்ண முடியு மிச்ச எல்லாமே ஏ ஐ வந்துருன்னு நெனக்குறே
விவசாயோ அவ்வளவு ஈஸி கெடயாது ப்ரோ ரொம்ப கஷ்டோ ப்ரோ இதுவு
அத தா ப்ரோ இப்ப கஷ்டம்ன்னு சொல்லு நா வந்து என்ன சொல்றேன்னா ஏ ஐ வச்சு அது பண்ண முடியாதுன் சொல்றே ப்ரோ
ஆ ஓகே வந்து
அதா அதா அது வந்து ஏ ஐ உள்ள வர முடியாதுங்குறே விவசாயத்துக்குள்ள
கரெட்டு தா ப்ரோ
அதுக்கு சொன்னே ப்ரோ கஷ்ட்ந்தா கஷ்ட இல்லாம என்ன ப்ரோ அது அதுவு கஷ்டந்தா ப்ரோ
ரொம்ப கஷ்டம் ப்ரோ
கண்டிப்பா ப்ரோ இந்த வெயில்ல போயி எவ்ளோ வேல செய்யனு அங்க
ம் ஒரு சில நேரோ ப்ராபிட் இருக்கு ஒரு சில நேரோ ப்ராபிட் இருக்காது இப்ப நம்ப போட்ட அமொளண்ட கூட எடுக்க முடியாது ரொம்ப வேதனைகள் ரொம்பே படு அது எப்டின்னா இப்ப நம்ம ஆ இப்ப நம்ப ஒரு குழு போடுறோ போடுறோம்னா அதுக்கு ஏத்தா மாரி நமக்கு கெடைக்காது சேலரி
கண்டிப்பா ஆமா ப்ரோ
ஆமா அதோட ஒரு சில நேரம் பட்டு போயிரு ஒரு சில நேரொ நல்லா கெடைக்கு ஒரு சில நேரொ நல்லாருக்கு ஒரு சில நேரொ எதாவது பூச்சி வந்து எதாவது கடிச்சுட்டு போயிரு எதாவது ஒரு நோய் வந்துரு
அவ்லதா ப்ரோ ஓ வெயில் அதிகமா அடிச்சாலு ப்ரச்சன மழை அதிகமா அடிச்சாலு பிரச் ப்ரச்சன வர்லிங்கனாலு ப்ரச்சன
என்ன பண்ணேன் தெரில ப்ரோ
ஆமா ப்ரோ இப்பருக்க இதுல பேய் சிச்சுவேஷனுக்கு மழையு வர்றது இல்ல அதிகமா
ம் ம் ம்
என்ன பண்றதுன் தெரியாமதா போயிட்ருக்கு
ஆமா ப்ரோ
ம் சேரி சேரிங்க ப்ரோ உங்கள்க்கு உங்க இதுல இல்ல பாத் வ விவசாயம்த்க்கு தண்ணிக்கெல்லா போரு இது கெணறு ரெண்டு இருக்குல ப்ரோ
ஆமா ப்ரோ இருக்கு ப்ரோ இப்ப நாங்க சொந்த இதுலயே நாங்க வச்சிருக்கே ஒரு கெணறுல மா ஏம்பேர்லயே மாத்திட்டாங்க ப்ரோ பழய வீட்டுக்கே போர்ருக்கு
செரிங்க ப்ரோ
எங்க வீட்டுக்கு போர்ல தண்ணி இருக்கு அது நல்ல தண்ணிதா எப்டினா சின்ன வயசுல இருக்கும்போதே போட்டாங்க இல்ல இல்ல குடிக்கறதுக்கு வந்து எப்டினா பைப் சப்ளை அங்கருந்து லாங்ல எல்லாருமே இப்ப கவர்மெண்ட்ல இருந்துதா எல்லாருமே யூஸ் பண்ண ஆரமிச்சுட்டாங்க கவர்மெண்ட்லருந்து எல்லார் வீட்டுக்கும் தனித்தனியா கொண்டு வந்து சிஸ்டம் கொண்டு வந்து இன்னு இல்லா அது மொதல்ல எப்டினா எங்க ஊர்ல தனியா ஒரு எடொ இருந்துச்சு அந்த எடத்துல ஃபஸ்ட்டு ஒரே ஒரு இப்ப தெக்கு தெக்கு தெரு வடக் த தெரில தெக்கு தெரு வடக்கு தெரு அந்த மாதிரி தனித்தனியா இருந்துச்சு ஃபஸ்ட் எடுத்தோனே ஒரு டேங்க இருந்தது டேங்க்ல போய் புடிக்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்றொ நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னா ஒவ்வொரு உஊ ஒவ்வொரு தெருவுக்கு ஒவ்வொரு பைப் இருக்குற மாரி வசதி ச்சிருந்தாங்க அந்த பைப் எப் னா அது நா சின்ன வயசுல ஒரு எட்டாப்புலயோ ஏழாவது படிக்கும்போதோ ஒரு பைப் இருந்துச்சு அந்த பைப்புல காலையிலே மார்னிங்கே எந்திரிச்சு போய்ட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் கொடத்த போய் அங்க போய் வச் டு வரணு
கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ அதே மாரிதா எல்லா பக்கொ போய்ட்டுருக் ஆ
கொடத்த போய் யார் ஃபர்ஸ்ட்டு வச்ட்டு வராங்களோ அவங்கதா ஃபர்ஸ்ட் போய் புடிக்கணு வரிசைல ஆ அதுக்கப் அப்புறம் யார் ரெண்டாவது வெச்சா அதுங்க அப்டி அப்டியே புடிப்போ அப்டி இருந்துச்சி அப்டிங்கற மாரி கால்ல போய்ட்டு அங்க போய் புடிக்கிற மாரி இருந்ச்சு அதுக்கப்றொ அந்த பைப்பு ஒடஞ்சி அதுக்கப்றொ இதுன்னே அந்த பைப்ப உள்ள தோண்டி
சேரி செரிங்க
அத சுத்தி தோண்டி அத அதுக்குள்ள போய்ட்டு கீழ ஒரு பைப்லைன் போட்ருப்பாங்கல
ஆமா ஆமா ப்ரோ
ஆ அந்த பைப் லைன்ல உள்ள சப்ளை இது மோட்டர் லைன குடுத்து அங்கருந்து புடிக்கிற மாரி இருக் சொன்னாங்க
சேர் செரிங்க ப்ரோ
அதுக்கப்றொ எடொ இல்ல ஒரு எடத்துல பைப்பு ஏதோ ஒடஞ்சி ஜேசிபி ஒடச்சி அதுல நம்மய அ குள்ள மண்ணெல்லா போயி அந்த மாரி பைப்ப க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அது ரொம்ப நாளா அப் அப்டியே கடந்து போயிச்சு
ஆன்
அதுக்கப்புறம் ரொம்ப லாங்க்ல போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வர்ற மார்ருக்கும் பைக்ல போயிட்டு
சேர் செரிங்க ப்ரோ
இதுனா கொஞ்சம் பக்கத்துல இருந்துச்சு டீப் இப்ப அதுக்கப்பறம் பைப் ஒடஞ்ச அப்ப லாங்கல போயிட்டு அங்க போய் டேங்க்ல போய் எடுக்கற மாரி இருந்துச்சு
சேர் செரிங்க ப்ரோ
அதுக்கப்புறம் டேங்க்லருந்து தண்ணில்லா எட்டு வந்தற மாரி அதே மாரி அட்ஜட்ஸ் பண்ணிட்டேருந்தாங்க ரெண்டு மூண மாசமா அதுக்கப்புறம் ஊர் உள்ளங்க பெரிய ஆள்கள் எல்லாருமே பேசி இதுன்னு கவர்ன்மெண்ட்ல ஒரு மனுக்கணங்க நா எழுதி கொடு த்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு வீட்ல இருங்க மாரி எல்லாருக்கு தனித்தனியான பைப்பு கொண்ணு சாப்
போட்டுட்டன் பரவால பரவால ப்ரோ இப்ப எப்டி ப்ரோ ஒங்க வீட்டுக்கெல்லாம் டெய்லி தண்ணி நல்ல தண்ணி குடிக்கறக்கு வருதா இல்ல